ங்களா
ஹலோ
ஆ கேக்குதுங்களா போ கண்க்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஆ ஓகே
வணக்கங் சார்
ஆ சொல்லுங்க ஹலோஹ
சொல்லுங்க ஓகே ஓகே ஆ உங்க மறக்க முடியாதா அனுபவங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல லாஸ்ட்டா எதோ கார்ல ஏதோ போயிட்டு இருந்தோ அ வீடியோ எல்லா எடுத்தோ
ஆமா அது காரு வந்து செகண்ட் ஹாண்ட்ல ஒரு நாலு பேரு காசு போட்டு வாங்குன காரு
ஓகே
நாலு பேரு காசு போட்டு கொஞ்ச கொஞ்சமா போட்டு ஒரு காரு ஒண்ணு வாங்கிட்டோ கேங்குகுன்னு சொல்லி இந்த மாரி சுத்தறது ஷேர் பண்ணி ஒரு காரே வாங்கிட்டோ ஆமா ஒரு காரே வாங்கிட்டோ நைட்ல சுத்தறதுக்குன்னு
ஏங்கா ஒரு கார் வாங்கறோ அப்டின்னா ஒரு பெரிய அமௌண்ட் தேவப்பட போல இல்லங் ஒரு ஃபைவ்
அதுதா அதுதா ஸ்டேடு இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல நாங்க கம்மியா வாங்குனோ அது தெரிஞ்ச அண்ணா சொல்ட்டு நாங்க ஃபிஃப்டி கே லா வாங்குனோ ஃபிஃப் டி கே லா வாங்குனோ
அப்றோ ஃபிஃப்டி கே லா என்ன மாரி ரேஞ்சில கெடச்
நாங்க டாடா நானோ நேனோ நேனோ தெரியு டாடா நேனோ தெரியுமா இல்லல்ல டாடா நேனோ தெரியுல்ல நேனோ வாங்குனோ ஆமா ஆமா ஆமா எங்களுக்கு அதுவே போது பட்ஜெட் இல்லன் சொல்ட் டு அவங் மூணு பேரு காஸ் போட்டு வாங்கிட்டாங்க நாங்க போனோ ப்பா அது நல்லா அத் நல்லா இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அந்த வண் நீங்க என்னமோ நெனைச்சுக்குங்க நாங் கேரளாலா போய்ட்டு வந்ட்டோ அதுலியே எங்க அண்ணா ஃப்ரெண்ட்லா போய்ட்டு வந்ட்டாங்க
ஓ அந்த வண்டி இல்லீங்களே
கேரளா இதெல்லா போய்ட்டு ஆம்மா அது நல்லா ஓ டு நல்லாருந்ச்சு வண்டி அது நாங்க வந் வீட்ல இந்த மாரி எடுத்து சுத்திட்ருப்போ ஆ மைலேஜு குடுக்கு நாங்க அஞ்சு பேர் ஒரு நூர் நூர் ருபா போட்டோ ஐநூர் ருபாய்க் போடுவோ நூறு கிலோ மீட்ரு சுத்திட்டு வந்துருவோ
இதெல்லா பாத்தா அம்மா அப்பா கண்டிக்க மாட்டீங்ளா கண்டிக்க மாட்டாங்ளா
அதெல்லா தெரிஞ்சா தான அல்லேக்கா நாங்க அல்லேக்கா புட்டு புட்டு அலேக்கா போயிடுவோ ஒன்னு தெரியாத மாதிரி ஆனா மாட்டிக்கிறோனோ அவ்ளோ தா மாட்டிக்கிற அதல்லா இதே சம்பவோ நடந்திருக்கு
ஓ செரி செரி ஓ மறக்க முடியாத சம்பவங்கெல்லா நெறையா இருக்கு
ஆமா மறக்க முடியாத சம்பவோ நெறையா இருக்கு இதுல நாங்க அப்டி தா போனோ எல்லாரு சேந்து இந்த பக்கமா போய்ட்டோ ஒரு அறுவது கிலோமீட்ரு போய்ட்டோ வில்லேஜுக்குள்ள அங்க இருக்கறது சி ட்டி வில்லேஜுக்குள்ள அறுவது கிலோமீட்ரு போய்ட்டோ ஒரு வீடு கெடயாது ஒன்னுமே கெடயாது
வெறு மரமா இருந்துச்சுங்ளா காடா
வெறு மர வெறு மரோ கோயிலு அந்த தெரு ஃபுல்லாவே ஒரு அம்மாட்ட காடே இது வெச்சுக்கோங்ளே கொஞ்ச பயங்கரமா இருக்கு ஒரு அஞ்சாறு கோயிலிருக்கு அது எப்டின்னா ஒரு எடத்துல பாசிட்டிவ் இருந்தா அங்க நெகட்டீவு இருக்கு ஆமா அங்க அங்க அங்க இருக்கு ஒரு தெருவுல அஞ்சாறு கோயிலிருக்கு அங்கங்க அந்த புளிய மரத் துல இதெல்லா கட்டி வெச்சிருக்காங்க அந்த எம்ட்டு எலுமிச்ச பழோ பேக் எல்லா கட்டி வெச்சிருக்கானுக எப்போ நைட்டு ரெண்டு மணி நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு மணி ரெண்டு மணிக்கு சேரி ஒரு மணி ரெண் ஆம்மா அதெல்லா புரியிது லைட்டா அடிச்ட்டு நாங்களு போய்ட்டே இருக்கோ எங்க தான்டா போறோன் சொல்ட்டு ரேஞ்சி எங்களுக்கு வந்து ஒரு இன்னு ஒரு பத்து கிலோமீட்ரு போனா நாங்க யூ டர்ன் அடிச்சிருவோ அவ்ளோ தா யூ டர்ன் அடிச்ட்டு மறுபடி வீட்டுக்கே போய்டுவோ பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு டீ குடிச்ட்டு வீட்டுக்கு போலான் சொல்ட்டு தா ஐடியா
சரிங்
போயி போய்ட்டே இருந்தோ ஸ்ட்ரெய்ட்டா ஒரு எடத்துல யூ டர்ன் பண்ணலான் சொல்ட்டு பைய ஸ்லோ பண்ணா ஸ்லோ பண்ணும்போது பாத்தா ஸ்ட்ரெய்ட்டா பாத்தா நா பாக்ல எ பசங்கள எல்லார்மே பாத்தாங்க ஸ்ட்ரெய்ட்டா பாத்த வெள்ள கல து ஒரு உருவோ நிக்குதாமா இவுனுங்க பாத்துட்டு ஒரே அல்லு ஒரே கத்தரானுங்க அங்க பார்ரா பார்ரானா கண்ணே மூடிட்டா போங்கடா சொல்ட்டு யூ டனு அடி ஏ டனு அடின்னா அவ காரே ஆஃப் பண்ட்டா யூ டன் அடிக்க மாட்ட டே என்னால் நா முடிட்ரு ஆஃப் ஆவுதுடா ஒரே இதுவா போயிடுச்சி எல்லாருமே ஷாக் ஆய்ட்டானுங்க அது வேற கொஞ்ச முன்னாடி முன்னாடி வர்துங்கிறானுங்க இவுனுங் வேற அப்டி இப்டினு சொல்ட்டு யூ டர்ன் அடிச்ட்டு வந்ட்டோ ஆனா இவனுங் பாத்துட்டு இப்ப கூட அதா சொல்வானுங்க அன்னிக் நா பாத் தே பாத்தே சொல்ட்டு ஒரே வாரத் தா நிக்கிறானுங்க
நீங்க அப்டி சொல்லும் போது பாத்துருக்கலாமில்லைங்க அந்த ஒரு அ என்ன சொல்ல அந்த டைம் கெடச்சிருக் கு அது திரும்ப அத பாக்க முடியாதில்லை
அதான டக்குனு பய வந்தரிசு ந நல்லைக்கா பாத்த எனக்கு தெரியவே அஞ்சு பேர் சொல்ராங்க பாத்தேன் சொல்ட்டு ஒருத்த பொய் சொ ரெண்டு பேர் போசக்கலாம் அஞ்சு பேருமே எப்படி அவ காரே ஆஃப் பண்ணூட என்னால முடியலடா என்னடா ஆஃப்லா ஆகுது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்டி இப்டிங்கிரா ஒருத்தன் இதா ஆயிட்டா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாத்தவே
சரியான ஷாக்கு எல்லாருக்குமே அப்ற வீட்டுக்கு போற தூக்கமே இல்ல எவடக்குமே
அத பாத்துட்டு அதுக்கப்புற யூட்டேன் அடிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா
ஆமா அங்கேயேதான் யூடன் அடிச்ச யூடன் அடிபது வண்டி ஆப் ஆனே
அதுவாக இந்த டிவில எல்லா காட்டுவாங்க இல்லைங்க அந்த மாரி அதுவாக ஆப் ஆயிடுச்சு
ஆமா ஆமா இல்ல இல்ல பாத்து ஆப் பண்ட்டா பாத்துட்டால்ல டிரைவர் ஓட்றவ
ஆ
அவங் அவன பயம்புடுத்தன் நாங்க தான் எல்லாரு சேர்ந்து கத்துனா டீ திருப்புடா திருப்புடா திருப்புடா அவன் போட்டு பிர்ஷர் பண்ட்டோ அவன் என்ன போடறன்னு தெரியாம ஆஃப் பண்ணிட்டா வண்டிய கிளச்சு விட்டு டக்குன்னு அவ வேற அந்த உருவோ முன்னாடி வருது சீக்கிரோ எடுங்கடா எடுங்கடானு சொல்லு அப்டிப்டின்னு சொ ட்டு வீட்டுக்கு வன்ட்டோ ஆனா வந்ததுக்கு அப்புறமே ஒரு மாரி இருந்துச்சு அப்டியே இது பண்ணி இது பண்ணட்டு போயிட்டோ ஒரு தடவை என்ன பண்ணோ இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு
ஆமா அங்க தா உன்ன பாத்த
ம் நா பாக்கலா நா இது வரைக்கு பாத்ததே ஆனா பசங்க பாத்திருக்கானுக நா இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு இங்க இருந்து ஒரு பத்து கிலோ மீட்டர் போனா ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அது வந்து ஒரு நா ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதாயி ஒரு இன்சிடென்ட் ஆயி அந்த ஹாஸ்ட்டலு வந்து எரிஞ்சிருச்சு ங்களா ரெண்டு மூணு பொண்ணுங்க தூக்கு போட்டு இது ஆயிடுச்சு ன்னு சொல்ட்டு சூசைடு பண்ணாங்க சொல்ட்டு அந்த ஹாஸ்டல கைவிட்ட ஹாஸ்டல் கைவிட்ட பட்டாங்க ஆமா டேமேஜ் அவ்ளவோ கெடையாது அவளோதா கைவிட்டாச்சு அது எப்டி சொல்றது யூஸ்லெஸ் த்தா இருக்கா ஹாஸ்டலு ஆனா ஜன இதெல்லா கெடையாது கதவல்லா கெடையாது எல்லா ஒடைஞ்சிருக்கு யூசே பண்றது இல்ல ஆமா ஒரு பத்து வருஷமா அப்டி இருக்குன்னு வெச் ச்சிங்கோஙளே கவர்மெண்ட் ஹாஸ்டல் தா நெனைக்கிறே தெரல பெரிய கிரவுண்டா அங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு நாங்க அங்க எல்லாருமே போனோ என்னதா இருக்கு
நெனைக்கிறே ஆ
ஹாஸ்டல் ஹாஸ்டல்லு ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்டல்லு தேல்ஸ் ஹாஸ்டல் அங்க உள்ள போனோ அங்க ஒரு அஞ்சாறு பேர் சேந்து உள்ள போயிட்டோ
சரி
உள்ள போயிட்டு நேரா போயிட்டு சரி போய் பாத்தோ என்னடா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு பெரிய ஹாஸ்டல் அது சின்ன மூணு நாலு ஃப்ளோர் இருக்கு ரொம்ப பெருசு பெரிய ப்பாங்கள ரொம்ப பெருசு அங்க இங்கன்னு சொல்ட்டு சுத்தி நாங்க ஒரு எடத்துல நிக்கிறோ கரெக்டா பாத்தா அங்காதா எதோ பூஜை பண்ணி வச்சிருக்கானுங்க செவப்பு கலர்ல்ல குங்கும பூ இதெல்லா போட்டு அங்க இது போட்டு எலுமிச்ச பழல்லா வச்சிருக்கானுக ஃபோட்டோ கூட எடுத்துட்டு வந்தோ
ம்
அங்கதா ஒருத்த அது எல்லா பாத்து இது பண்ணி நாங்க வந்து மேல இன்னு போயிட்டு இருக்கோ மூணாவது ஃப்ளோர்ல இருக்கோ அப்டி இப்டின்னு சொல்லிட்டு மொட்ட மாடிக்கே போயிட்டோ பின்னாடிருந்து யாரோ பாட்டில் ஓடிக்கிற மாரி சத்தோ ஆனா ஆனா அங்கே எங்களை தவிர்த்து யாருமே இல்ல ஆமா பாட்டிலோடகிற மாரி சத்தோ லைட்டா ஆனா நா எங்கள தவிர்த்து வேற யாருமே இல்ல எல்லாருமே இங்கதா இருக்கறோ அள்ளு வுட்டுரு ச்சி யாரு என்னன்னேத் தெர்ல ஆமா அ ஆமாமா ஒரு பைய அதுல வீடியோ எடுத்துப் போடுவா எல்லாமே வீடியோ எடுத்து வெச்சு அவ போடுவா என்னோட ஃபோன்லதா எடுப்பா எல்லாமே வீடியோ எடுத்து வெச்சிருப்போ அது மாரி போய் எல்லா வீடியோ எடுத்து வெச்சு நெறைய வெச்சிருக்கோ ஒரு சிலர் சுடுகாட்டுக்கு போறது சுடுகாட்டுகெல்லா வேணுனே போனோ பன்னெண்டு மணி ராத்திரிக்கு அந்த மாரி போயிட்டு ஒரு பையனுக்கு ஜொரமே வந்துருச்சு அவ எதோ பாத்துட்டேன்னா, ஆ நா பாக்கலா, நா எல்லா எடத்துலையுமே நா தப்
ஆ ஸ்க்கு ஷேர் பண்ணு